கேக்குதா
கேக்குதுன்ன நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குது எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்
என்னோட வாழ்க்கை பரவால்ல ஓரளவு போயிட்டு இருக்கு எல்லா கலந்த மாரி போதுன்னு சொல்லலா வாழ்க்கின் போது ஆஹ் ஒரு மாரி மந்தமா சொல்லலா சில நேரத்துல வந்து கொஞ்ச கடினமா சொல்லா சில நேரத்துல வந்து நறைய வந்து ஸ்ட்ரெஸா இருக்குன்னு சொல்லலா அந்த மாரி நெறையா வந்து கலந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு எப்படி போகுது
ஆ எனக்கு அப்படித்தா ஒரு சில டைம் கொழப்பமா போகு ஒரு சில டைம் கொஞ்ச கிளாரிட் டே இருக்கிற மாரி இருக்கு அதுக்கப்பற திரும்ப கொழப்ப வந்துரும் அப்புற நறையா ஓவர் திங்கிங் போகு போகு அது மாரி நறையா அப்படிதா ஓடிட்டு இருக் கு நீங்க எப்படி ஸ்டரெஸ்ஸ ஹேண்டில் பண்ணுவீங்க உங்க லைஃப்ல உங்க பார்ட் லைஃப்ல வந்து ஒரு ஒரு பார்ட்லயும் எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அத பத்தி ஏதாச்சு உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க
எனக்கு வந்து மன அழுத்தம் அப்படினாலே மன அழுத்தத்த நா எப்படி வந்து கையாளுவேனா ஒவ்வொரு நீங்க சொல்ற மாரிதா மன அழுத்தம்னு போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான மன அழுத்தம் இருக்கும்ன்னு சொல்லலா பள்ளி பருவத்துல ஒரு விதமான மன அழுத்தம் கல்லூரியில மன அழுத் தம் சொல்ட்டு வெவ்வேறு மாதிரி இருக்கு அதுல நம்ம காலகட்டங்கள்ல ஏன்னா பள்ளி பருவத்துல ஃபுல்லாவே வந்து படிக்கிறதுல மன அழுத்த அதுல இருக்குனே சொல்ல முடியாது பட் அந்த காலகட்டத்துல இதுதா மன அழுத்த நம்மளுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கனு ஒரு ஒரு பரீட்சையு செரி ஒரு படிக்கிறது செரி மன அழுத்தமா இருக்கு ஒரு ஏன்னா எப்போ பாத்தாலு படிச்சுட்டு இருக்க மாரியே இருக்கு நம்மளுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரமு செரி காலையில இருந்து படிக்கிறது வந்து ஒரு ஏதாவது ஒரு பரிச்சை இருக்கு படிக்கிறது வருஷம் ஃபுல்லா படிக்கிறதே ஒரு வேலையா இருக்கும்ன்னு சொல்லலா எல்லா வைத்து மத் த கலைகள் எல்லா கத்துக்கிட்டாலு டிவி எல்லா பாத்தாலுமே படிக்கிறதுதா முதன்மையான வேலைகள் நம்மளுக்கு அந்த டைம் அதே மாரி வந்து ஒரு பதினொன்னு பத்து பன்னெண்டு அந்த முக்கியமான காலகட்டங்கள் போது இன்னுமே நம்ம வந்து படிச்சிட்டே இருக்கணு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முந்திலா பாத் மதிப்பெண்கள் வந்து வெளில வந்து போடுவாங்க அந்த மாரி இருக்கும் போது படிக்கிறதுதா மன அழுத்தத்தின் உச்சகட்டம் அப்போல்லா நெனைக்கும் போது எப்படா கல்லூரி போக மாட்டோமா இந்த மன அழுத்த இல்லாம சந்தோஷமா ஏன்னா கல்லூரி காலகட்டத்துல வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இருக்காது சந்தோஷமா அங்க இங்க போலாம் அப்படின்னு இருக்கு அ அத பாக்கும் போது எனக்கு பள்ளி பருவத்துல இதுதா பெரிய மன அழுத்தமா இருந்துச்சு கல்லூரி போகும்போது அது வேற மன அழுத்தம் வந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மன மழுத்தனா உங்களுக்கு மொதல்ல எது தோணுது
ஆ ம் எனக்கு என்னன்னா பள்ளி படிப்பு வரம்போது ஃபர்ஸ்ட் ஒரு அப்படின்னா நம்ம அ பத் த்தாம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பதன் பதனொன்னாம் வகுப்புக்கு எந்த ஒரு குரூப் எடுக்கறது அ அப்படிங்கற ஒரு ஒரு கொழப்ப வரு அது வந்து கொழப்பந்தா அ கொழப்பமே நம்ம ஒரு ஒரு மைல்டான மன அழுத்தத்துக்கு தள்ளு அதுக்கப்புற வந்துட்டு நம்ம அந்த பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது அதோட இறு இறுதி கட்டம் நெருங்கும்போது மார்க் எப்படி என்ன மார்க் எடுக்க போறோ என்ன அடுத்து என்ன பண்ண போறங்கிற ஒரு சின்ன மன அழுத்த இருக்கு அ அதுமே பெருசா நமக்கு அப்ப தெரியாது அது மன அழுத்தமாவே தெரியாது அ சோ அந்த ஒர்க் சின்ன மன அழுத்த அத கிராஸ் பண்ணிருப்போ அத கிராஸ் பண்ணதுக்கு அப்புற வந்துட்டு அந்த பணி அந்த பன்னெண்டாவது முடிச்சுட்டோ அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கறது அப்படிங்கறதுல ஒரு சின்ன கொழப்ப அந்த எடத்துல ஒரு மன மனக் குழப்ப ஏற்படு சோ அந்த அந்த ஒரு கொழப்பத்திலருந்து கரெக்டான ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்து எதா ஒரு ஸ்டேஜ்க்கு போகனு அடுத்து காலேஜ் முடிச்சதுக்கப்றம் அதுக்கப்பறம் ஒரு பெரிய மன அழுத்த வரு என்னப் பண்ண என்ன பண்ண போறோ அது வந்து எல்லார்த்துக்கு வராது து ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்டக் ஆகு அந்த எடத்துல ஆ லைஃப் கொஞ்சம் பாஸாகி போகு சோ அந்த மன அழுத்த வரும் அ படிப்பு முடிச்சுட்டோ அப்படின்னா அ எ காலேஜ் முடிச்சுட்ட ஒர்க் டா ஒர்க்னா ஒர்க்ல அ அந்த இடத்துல வந்து ஒர்க சுத்தி இருக்கு அந்த கொலிக் சு ஆ மேனேஜ் ஜிரே அவங்க மூலமா ஏதாவது ஒரு ம் எழுத்து வர்லா ம்ச் சோ இது எல்லாத்தையு வந்து எப்டி ஹேண்டில் பண்ணலான்னா நம்ம உம் அதப்ப அதுக் உள்ள ரொம்ப இன்வால்வ் ஆகாம அதுல வ் வெளியில ம்ச் அம் அ அதுப் பத்தி வெளியே வந்து திங்க் பண்ணணும் ரொம்ப அந்த அந்த விஷயத்துக்குள்ள இந்து திங்க் பண்ணோ அப்டின்னா அது இன்னு நம்மள டிப்ரெஸ் தா பண்ணு அத விட்டுட்டு வெளிய வந்துட்டோ அப்டின்னா நம்ம அதுக்
நமளுக்கான
உம் சொல்யூஷன் என்னப்
என்ன அப்டின் சொல்ட்டு
ம்ச் கண்டுபுடிச்சு அத கொஞ்சோ கம்மி பண்ணிக்கலா அந்த ஸ்ட்ரெஸ் அ அ என்னோட ஒரு கருத்து நீங்க என்ன சொல்றீங்
உண்மதா ஏன்னா மன அழுத்தம் வன்ட்டு எப்போவுமே வந்து கல்லூரி மன அழுத்தம் அ அ நீங்க சொன்ன மாரி அது ஒரு விதமா இருக்கு, அதுன வந்து சேரி அடுத்து என்ன பண்லா அடுத்து என்ன போலா அப்டின் சொல்ட்டு அந்த மாரிருப்போ ஆனா உண்மையான மன அழுத்தம் அப்டிங்கது ஒரு இருவத் த்து இருவத்தி ஒண்ணு இருவத்தி ரெண்டுன்னு அந்த வயசு வரும் போதான் நெறைய பேருக்கு அந்த மன அழுத்தம் தெரியும் ஏன்னா வாழ்க்கையில நிறைய அடுத்து என்ன அடுத்து ஏன்னா அது வந்து ஒருத்தங்க வந்து தனியா அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு வேலை அவங்க வந்து ஒரு சம்பாதிக்கிறது அப்பம் போது அவங்களுக்கு நெறைய தெரியு அந்தப் பணத்த எப்டி ஒரு சேமிக்கிறது ஏன்னா அப்போ வந்து முந்திலா வந்து இது ஒரு ஒண்ணு ஒரு விஷயங்கள் படிக்கிறதோ எழுதுறதோ அதுல மதிப்பெண் வரலையோ அதுதா பெருசா நமக்கு ஒரு மன சோர்வு மன அழுத்தத்துல இருக்கும் ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து அத பண்ற மாரி இருக்கு நம்ம ஒரு காசு சம்பாதிக்கிறதுல இந்து ஒரு வேலை பாக்கறதுல இந்து எல்லாமே நம்மள் நம்மளே தனித்துவமா பண்ணு போது நம்மளுக்கு வந்து சேரி எல்லா நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு போது அது வந்து ஒரு மனசோர்வு மன அழுத்தத்த ரொம்ப பெருசா குடுக்குன் சொல்லா எல்ல ஏன்னா நெறைய பேர் சோ வந்து நா சின்ன வயசுல இருக்கு போது ந அவங்க பெருசா இருக்கு, போது சொல்லி கேள்விப்பட்டிருக்குது ஒரு இருவத்து இருவத்தி ஒரு வயசுக்கு அப்றோ தா பெருசான வாழ்க்கைனா என்னன்னு தெரியு, இதெல்லா வந்து ஒரு அழகான வாழ்க்கை அப்டின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க அந்த பள்ளிக்கூட வாழ்க்கையு கல்லூரி வாழ்க்கையு ஆன நா அந்த வயசுல இருக்கவங்களுக்கு அது எப்படி அங்க இருக்கவங்கதான் ச அழகா சம்பாரிப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு ஜ அவங்க எவ்ளோ சந்தோஷமா இருக்கலா அவங்களுக்கு வாழ தெரியல அப்டின்னு சொல்ட்டு அந்த சின்ன பசங்க அப்டி நெனைப்பாங்க அதே மாரி கல்லூரியில இருக்கவங்க நெனைப்பாங்க பள்ளி பருவத் த்துல இருக்க வாழ்க்கைய அது வாழ்க்கை ஏன்னா அது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் அதுல வந்து நம்ளுக்கு என்ன என்னன்னு அடுத்தடுத்து எத பத்தியு தெரியாது அது புதுமையா இருக்கும்னால அடுத்தடுத்துன்னு ஒரு அழகான வாழ்க்கையா இருக்குனு அவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க அந்த பாதைய கடந்தக்க அப்றோ தா அந்த பா அந்த பாத் மகிமை புரியும்பாங்களா அதுனு சொல்லலா அதனால நெறையா பேரு எப்பவுமே சேரி ஒரு அறுபது வயசுல இருக்கவுட்டே கேட்டாலூமே அவங்க சொல்றது நான் இருவது வயசுக்குள்ள இருந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு நா இருவத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ட அந்த நேரத் இது அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம்ங்கறது ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்காது அது எதுனாலும் பாத்துக்கலாம் இல்ல வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க எதுனாலும் பாத்துக்கலான்ருக்கு அதுக்கப்றோ இதுல ஃபுல்லாவே அவங்களே தனித்துவமா நின்னு அவங்களே கஷ்டப்பட்டு நெறைய விஷயங்க பண்றதுனால ஓ ஒரே ஆளா அவங்க பாக்கும் போது மன அழுத்தம் நெறையா இருக்கும் அந்த மன அழுத்தத்துல வந்து அவங்க செரி செய்யறதுங்கிறது கண்டிப்பா அவங்களா வந்து அவங்கள மாத்திக்கறதும் சேரி அமைதியா இருக்கிறது சேரி நீங்க சொன்ன மாரி அ அவங்கள வந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறது ஏனா மன அழுத்தம் போது நம்ம நம் நம்மள ஒ நல்லா பாத்தா தா நம்மளுக்கு அந்த மன அழுத்தமு கம்மியாகு அதுக்கப்புறோ போக போக இதெல்லா ஒண்ணுமே இல்லைன்னு தோணு அந்த மாரின்னு சொல்லா நீங்க என்ன நினைப்பீங்க மன அழுத்தம்னு அப்டின்னா நீங்க என்னெல்லா பண்ணுவீங்க
ஆ, நா எனக்கு மன அழுத்தோ வந்துச்சுன்னா நா என்னோட நண்பருக்கு கால் பண்ணிருவே அவங்கிட்ட கூப்பிட்டு அ இந்த மார்ருக்கு இந்த மாரி தோணுது ஆ மன அழுத்தமா இருக்கு அப்டின்னா அவங்க அவன் வந்து கொஞ்சோ திட்டுவா அ இதெல்லா ஒரு பிரச்சனையா எனக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் கம்பேர் பண்ணா இதெல்லா ஒண்ணுமே இல்ல அப்படி இப்படிம்பா ஆனா வந்து அவங்க அவங்களுக்
இப்ப அவங்களுக்கு அவங்க அவங்கிட்ட அந்த பிரச்சனை கொஞ்சோ பெருசாக தெரியு அதுக்கப்றோ வந்து இப்போ நம்மளட ஒரு ஃப்ரெண்டு கூப்பறோ அப்டின்னா அவன் அவன் பிரச்சனைய சொன்னா நமக்கு நம்ம பிரச்சனை எல்லா கொஞ்சோ சின்னதாக தெரியிற மாரி இருக்கும் கொஞ்சோ
என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு மெடிசன் அப்டின்னா என்னோட நண்பர்கள் தான் நண்பர்கள் கிட்ட பேசுவே அதுக்கப்பறோ தனியா போயிட்டு ஏயதாச்சும் ஒரு டீ கடையில உக்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு வருவே
ஆ
அந்த மாரி அ ஒரு சில விஷயங்கள்ந்து எனக்கு கொஞ்சமா நாலு பேத்துக்கு ஒறைக்கு அப்டின்னு நா நெனைக்கிறே அ உங்களுக்கு எந்த மாரி ஃபீல் பண்ணிக்கரனா என்ன மாரி சொல்லுவீங்க அதுல இருந்து வெளில வரது உம்
கண்டிப்பா எனக்குமே மன அழுத்தம்னா மொதல்ல நண்பர்கள் தான் ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு இதா இருக்குன்னா யார்கிட்டையுமே வந்து சரி ஒரு வயசுல நம்மளே பாத்துக்கலாம்னு இருந்தாலுமே நண்பர்கிட்ட சொன்னா போதும் எதுவா இருந்தாலும் செரி நன்மையே தீமொ அவங்கிட்ட சொன்னா வந்து நம்மளுக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி அது பெரிய கஷ்டமாவே தெரியாது அவன்ட பேசும்போதுதான் தெரியும் அது கஷ்டமே இல்ல அவங்க அதுவும் அவங்க பேசும்போது தெரியும் அவங்க அது அவங்க திட்டும் போது உண்மையில நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் இதுக்கல்லாம போய் திட்டணும் அவங்க வாங்கிட்டு அடுத்த நிமிஷம் சி அப்படின்னு தான் சொல்லி கும் அந்த மாதிரி இருக்கும் இதுக்க இல்லாம போய் நம்ம வந்து ஒரு ஒருமான சோர்வுல இருக்கந்தோம்னு சொல்லி அவங்க இருந்தா நம்ம எது வேணாலும் பண்ணலாம் அவங்க கூடயே இருந்தா கூட அத பண்ணு அந்த அந்த தொலைபேசியை ஒடனாலும் ஒடைச்சிடும் அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வந்து சக்தியா இருப்பாங்கு சொல்லலாம் அந்த மாரி அவங்க இருந்தா நம்மளால எது வேணாலும் பண்ண முடியும் ஒரு எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் போது நம்ம வந்து ஒரு பேசும் போதும் இல்லாடி ஏதாவது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து எதாவது எழுதும் போதும் மெசேஜ்ல அப்படின்போது அவங்க எத கண்டுபிடிச்சிருவாங்க இதுல இருக்காங்க இதுல இருக்காங்கனு அவங்க பேசுறதுல அவங்கள்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசனா போதும் ஆனா அதுலயே மொத்த மன அழுத்தமும் பெ மித்த ஒரு ஒரு மணி நேரம் பேசுறது எல்லாமே வந்து அந்த மன அழுத்தம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா தான் பேசிட்டு வருவோம் பேசி முடிக்கும் போது மன அவ்ள சந்தோஷமா இருக்கும்னு சொல்லலாம் மனசுல எந்த பாரமுமே இல்லாம எப்பவுமே ஒரு நணபன்ட பேசலனா மனசுல எந்த பாரமுமே இல்லாம சந்தோஷமா வந்து அந்த தொலைபேசியோட வந்து அழைப்பை வந்து கட் பண்ணலாம் அவ்வளவு நிம்மதியா இருக்கும் அடுத்து நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு புது வருஷம் எப்படி ஸ்டார்ட் அந்த மாதிரிதான் இதெல்லாம் என்ன பிரச்சனை இதோட பெரிய பிரச்சனையே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளையே வந்து புரிய வைப்பாங்க நம்ம யாருன்னு சொல்லிட்டு அதுங்கிறது உண்மையிலயே அது ஒரு அழகிய ஒரு இதுதான் நமக்கு மனம் அழுத்தும் போது அது ஒண்ணு சில பேர் தியானம் அமைதியா இருந்துட்டு அவங்க தனியா போய் ஒரு அறைக்குள்ள இருந்துக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் சிலருக்கு வந்து மன அழுத்தம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது பாட்டு கேக்குறது ம எனக்கு தெரிஞ்சவரைக்கும் பாட்டு கேட்குறத விட சிலர்லாம் சோகமான பாட்டு கேட்பாங்க அது இன்னும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அதுக்கு தனி அறில இருக்கிறதே சிறந்ததுன்னு சொல்லுவேன் கண்டிப்பா இன்னும் இந்த மன அழுத்தத்தை பத்தி பேசினோம்னா ஏன் அந்த மாதிரி பேசணும்னு தோணும் வேற ஏதாவது ஒரு நல்ல தலைப்பிலையுமே திருப்பி பேசுவொம்
ஓகே கண்டிப்பா ம்